அப்போ திடீர்னு
ஹலோ
ஆ மாலை வணக்கம் சகோதரி
தரி எப்டி இருக்கீங்க
நார நல்லா இருக்கேன் சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லாருக்கோ சகோதரி
வீட்ல எல்லாரு சகோதரி வீட்டு எல்லாரு எப் வீட் எல்லாரு எப்டி இருக்காங்க சகோதரி
அனைவரும் நலம் உங்க வீட்ல எல்லாருமே நல்லாருக்காங்களா
ஓ இங்கேயு எல்லாரு சூப்பரா இருக்காங்க சகோதரி
ம் சொல்லுங்க சகோதரி உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன
என்னோட பொழுதுபோக்கு எனன் பாத்தீங்ன்னா சகோதரி காலையில அப்டியே லேட்டா எந்திரிகிறது ஏன்னா அம்மா வீட்டுல இருக்கனா அப்டிங்கும் போது பொறுமையா எலுந்திரிச்சு அப்படியே அம்மா ஒரு டம்ள பால் வச்ச கொடுப்பாங்க குடிச் சிட்டு தம்பியும் பார்த்துட்டு அப்படியே அப்படியே ஏதாச்சும் டிவி படம் மூவிஸ் வெப் சீரிஸ் அப்படியே அந்த மாதிரி ப வந்து அப்படியே கழத்துிட்டு இருக்கு சகோதரி ஏன்னா அம்மா வீடுங்க போது அதனு சமையல் வர பங்களா சின்ன
நீங்க இப்ப மட்டும் உங்க அம்மா வீட்டுல இருக்கீங்களா
ஆஹ் இப்ப வந்து அப்பா இப்ப உடம்பு இல்லைங்களா சகோதரி அதனால பாக்குறதுக்காக நான் கணவர் வீட்டு ச இருந்து அம்மா வீட்டுக்கு வந்தன்
ஓகே ஓகே தோழி
வந்து ஒரு த்ரீ டேஸ் ஆகுதுங்களா ஏன்னா என கணவர் வீட்டில இருந்து எங்க அம்மா ஒரு பத்து வந்துட்டு ஒரு ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் டிராவல் பண்ணு சகோரி போனங்கள அப்படிங்கும்போது வந்துட்டு கொஞ்சம் சிரமங்கனால அடி டி நம்மளால வந்து பயணிக்க முடியாது கை குழந்தைய வச்சுட்டு அதனால சரி சனிநாய ப்ப கணவர கொண்டு வந்து விட சொன்ன சனிக்கிழமை விட்டுட்டு அவர் சண்டை கிளம்பிட்டாரு இந்த வாரம் வந்து கூட்டிட்டு போவாரு சகோதரி
ஓகே சகோதரி உம் அப்படி ஹஸ்பண்ட் விட்டு பிரிஞ்சுிருக்கிறது உங்களுக்கு வருத்தமா இருக்குங்களா
வருத்தமா இருக்குதா இருந்தாலும் வந்துட்டு நமக்கு மக்க ஒரு இஷ்டங்கிறது என்னள சாகோதரி அங்க நான் கை குழந்தைய வச்சுட்டு நானே தான் எல்லா ஒர்க்கும் பண்ற மாதிரி இருந்துச்சு எனக்குமே கொஞ்சம் வந்துட்டு என் அப்பாவுக்கு ஒரு முடி ங்கும் போது நம்மளால பாராம இருக்க காதல கேட்டு வீடியோ காால்ல பாரு பேச ஆே நமக்கு மனசுக்குேட்காதல ஓடி வந்து நேரில் பாரணுங்க
கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு அழுகே வந்துரும் அவங்களுக்கு ஒண்ணுன்னா
கண்டிப்பா சகரியன வந்து அண்ணனுமே எனக்கு வந்து ஒரு அண்ணா இருக்காங்க சகோதரி அண்ணனுமே வந்துட்டு இங்க வந்து அவனும் வேலை விஷயம் சயமா வந்து வேலை பார்க்கற இடத்துலய வந்து கல்யாணம் அங்கய இருக்கா அவனும் வந்துட்டு வந்துட்டு வரலான்னு பார்த்த நட்டுக்கு அவன் வந்துட்டு போய் ஒரு டூ டேஸ் ப்புறான் இந்த மாதிரி நடந்துச்சுங்களா அதனால சரிின்ட்டு நான் வந்து பா இ என்ன ரெண்டு மாசம் வச்சுங்களேன் எனக்கு தம்பி கை குழந்தை இருக்கனா இவங்க தாத்தா பாட்டி பேரனை வந்து பாக்கணும்னு சொல்லி தாத்தா பாட்டிக்கு ஒரே ஆசை என்ன வந்து கூட்டிட்டு வந்து கட்ட சொன்னாங்க என்னால வந்து காட்டிட்டு வரலாம் தனியா வந்து அவ்ள தூரம் பயணிச்சு என்னால வர முடியல அப்படிங்கும் போது சரி ஓகே இந்த மாதிரி டைம்ல கூட வந்து வந்து பாக்கலன்னா என்ன ஒரு இது வந்து பாத்துட்டு வந்து பார்த்த மாரி இருக்கும் பல பேரனையும் வந்து அவங்க கிட்ட காமிச்ச மாதிரி இருக்கும் சரி அவங்களோட ஒரு பத்து நாள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போலாம்னு சொல்லி நான் வந்துன் சகோதரி அங்கேயுமே வந்துட்டு கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க அவர் இந்த உடம்பு சரியல அதனால ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்படி இருக்கறனால வந்து சரி ஓகே மத்த நாள இருந்தாங்க இவ்ள நாள் விரதுல ரொம்ப கஷ்டம் நீங்க
கண்டிப்பா உடல் நலம் ஒரத்தங்களுக்கு வந்து சரியில்லாதப்ப அவங்கள பாக்க தான் நமக்கு பெரிய விஷயமே நார்மலா இருக்கும் போது எல்லாரும் பாத்தக்காங்க ஆனா ஒருத்தங்களுக்கு உடம்ப மட்டும் முடியலன்னுச்ச ங்களே அவங்கள பாத்துக்கிறது கண்டிப்பா நம்ம ஆள் இருக்கணும் மொத அவங்கள பா அப்பதான் பாத்துக்கணும் வயதான காலத்துல பாத்துக்கறிறதுக்கு தான் ஆள் வேணும் நல்லா இருக்கும் போது நம்மளே நம்ம நல்லா பாத்துக்கும்போம் நிறைய பேரு வந்து இது மாதிரிதான் அஹ் ஃபாரின் கண் ஃபாரின்லாம் போயிருக்கிறாங்க அம்மா அப்பாவை பாக்கறதுக்குல்லாம் அவங்களால முடியாமல்லாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த அம்மா அப்பாவோட மன நிலைமை நினைச்சு பாருங்களேன் கொஞ்சம்
கண்டு இல்ல சகோதரி அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு நம்ம அவங்களோட பேமிலி முக்கியம் அவங்க பண சம்பாதிக்க வேல்யூ வந்து தெரியல இதே வந்து அம்மா இல்லாத டைம் அவங்க வந்து அவங்க குழந்தை அவங்களும் வந்து அம்மாவோட நிலைமையில இடத்துக்கு வரும்போது அவங்க பசங்க இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அர்த்தம் புரியும் அப்பதான் நினைச்சு பாரப்பாங்க கண்டிப்பா ஆனா நிறைய பேர் கோதரி அந்த மாதிரி இருக்காங்கன்னா ஒரு சில பேர் வந்து உணராத மனுஷங்களும் இருக்காங்க அவ அவங்கள எல்லாம் வந்து நம்ம சொல்லி திருத்தவும் முடியாது நம்ப அப்படி வந்து அப்படி கண்டிப்பா கண்டிப்பா ஆனா சகோதரி வச்சுக்கிறது தப்பு கிடையாது வச்சிருக்கிற அளவுக்கு வந்துட்டு குடும்பம் வந்து வர போற வாய்ப்பு அவங்களோட வைஃப் எப்படி இருப்பாங்க ஏன்னா மாமியர் மருமகள் ஒத்து வருமாங்கிறது தெரியாது
கண்டிப்பா கண்டிப்பா
ஏன்னா ஒரு சில பேத்துக்கு வந்து ஒத்து வரும்பத மாமியார் வந்து தனியா இருக்கணுங்கிற ஆசையே வச்சுக்கிறாங்க அப்படிங்கும் போது
இப்ப காலத்துல பையங்க அம்மா அப்பா கூட இருக்காங்களா இல்லையோ பொண்ணோட அம்மா அப்பா இருப்பாங்க சரிங்களா எந்த ஒரு பொண்ணுமே அவங்க அம்மா அப்ப விட மாடறாங்க ஆனால் அந்த பையன் பசங்களை எடுத்துக்கோங்க அவங்க அம்மா அப்பாவ விட்டுறாங்க உண்டு தானே
இருக்க மாட்டாங்க சகோதரி அவங்க வரப்போற பார்ட்னரு பார்ட்னரை பொறுத்துதான் அது அமையுது இவங்க வந்து அந்த சூழ்நிலை கைதியா வந்து வய க்காக வந்து விடுறாங்களே இல்ல இவங்களே விருப்பட்டு விடுறாங்களே என்னங்கிறது நமக்கு தெரியது வெளியே வந்து பாக்கும்போது
பசங்களை எடுத்துகிட்ட அவங்க அம்மா மேல உள்ள காறிங்களை ஒய்ஃபோட உள்ள பேரண்ட் இருக்காங்கள அவங்களோட அவங்களோட பேரண்ட் மேல கொஞ்சம் கேராக தான் இருக்கிறாங்க
கண்டிப்பா ஆனா எல்லாருமே அப்படி இருக்கது இல்ல சகோதரி ரெண்டு பேருமே காமன் தான் நீ உங்க அம்மா முக்கியி எங்க அம்மா முக்கிய அப்படிங்கிற என்ன வந்து ஒருத்தரை விட்டு இன்னொருத்தருக்கு பார்ட்டியாலிட்டி பாக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி யா எனக்கு தெரிஞ்ச நீங்க சொல்ற மாதிரி நான் பாத்த வகையில யாரும் இல்ல ஒண்ணு ரெண்டு பேரு தான் இருக்காங்க
ஒண்ணும் ரெண்டு பேர் இருந்து காணும் ஒய்ஃபுக்கு பயப்படுறாங்க பாத்தீங்களா அவங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டுக்கிட்டு அதுபடி நடக்கறாங்க அப்படி இருக்கிறது தவறுதானே நீங்க சொல்றீங்களா யாரும் பாத்தத இல்ல மோஸ்ட் ஆப் வந்து அது மாதிரி இருக்கறாங்க அ நிறைய பேர் பேரண்ட் என்ன பண்றாங்கன்னா பேரண்ட் கிடையாது நெறைய வாலிபர்கள் என்ன பண்றாங்கன்னா அவுங்க அம்மா அப்பா எலா முதியோர் இல்லத்துல கூட சேக்குறாங்க பாத்துக்க முடியல கண்டிப்பா இது ஆமா இன்னைக்கு அவுங் க வந்து என்ன செய்யறாங்களோ நாளைக்கு நம்ம புள்ளைங்க நமக்கு அதுதான் செய்வாங்க
கண்டிப்பா அத நீ பண்றதுக்கு வந்து இப்ப நீ வந்து இப்ப பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கு ஒரு பத்து வருஷோ கழிச்சு அந்த அம்மாவோட இடத்துக்கு வந்து நீங்க வரும்போது அப்பதான் வந்து புரியு நம்ப அம்மா வந்து இப்புடி நம்ப பண்ணிட்டோமே அப்புடிங்கிற வந்து ஒரு வருத்தோ வந்து உருவாகு
நான் ஒரு படத்தில பாத்தேன் ஒ திருவுடவே வச்சிருந்து அவங்க என்னமோ இரவல் கேட்டுயிருக்கும் போது அவங்க அப்பா இருக்கு போது தாத்தா எது செய்யும் தாத்தா இரவல் கேக் ல தாத்தாக்கு அந்த திருவூட்டல தான் சாப்பாடு குடுக் குறாங்க அந்த தாத்தா இறந்து போனோன்ன அந்த பையன் சொல்றாங்க இந்த திருவோட பத் ப்போ பா ஏன் பா நாளைக்கு உங்களுக்கு அந்த திருவோடு யூஸ் ஆகு அப்புடிங்கிற மாரி சொல் புடிந்தாங்க படத்துலதான் எனக்கு ஞாபகம் இல்ல இந்த ஒரு இது மட்டு ஞாபகம் இருக்கு இந்த ஒரு சீன் மட்டு ஆமா இல்ல இல்ல கண்டிப்பா தெரியல இந்த ஒரு விஷயோ ஒரு நல்ல விஷயோ ஒன்னு இருக்
நானுமே இல்ல சகோதரி நானும் இல்ல சகோரி நானுமே வந்து ஒரு சமூக வலை த்தள்ளங்கள இன்ஸ்டாகி ராம் வந்து இந்த மாரி ஒரு நீங்க சொன்ன டைலாக்யோட சீன் பாத்து இருக்கு ஆனா கரெக்டா எனக்குமே புதுப்படங்கள இல்ல கொஞ்சோ
ஓல்டு ஓல்டு பிலிம் மாரிதான் இருக்கு ஓல்டு ஃப்பிலிம்னா ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் பேக்கல உள்ள ஃப்பிலிமா இருக்கு கண்டிப்பா
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
ல ட்ரெண்டிங்கா எல்லா பண்றாங்க ரீல்ஸ் ஆ
கண்டிப் என்ன சகோதரி இப்ப எல்லாம் பாருங்க ஓல்ட் இஸ் கோல்ட்டுங்கறனால எல்லா பழைய பழச எல்லா தூக்கி வந்து இப்ப போட்டு ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அது தான் இப்ப ரொம்ப டிரெண்டிங்ல போயிட்டு இருக்குனு
கண்டிப்பா கண்டிப்பா பழைய பாட்டெல்லா நம்ம கேட்டு ரசிச்சப் பாடலாம் இப்ப நம் பிள்ளைங்க கேட்டு ரசிக்கிறாங்க கொஞ்சோ மியூசிக் சேஞ்ச் பண்ணி அது மாதிரி குடுக் கறனால இப்ப அவங்கெல்லா உம் உம்
நம்ம வந்து ஒரு இருவ நம்ம வந்து ஒரு நம்ம அப்பாாலா வந்து நமக்கு ஒரு பத்து வயசா இருக்கு போது பழைய பாட்டெல்லா வந்து கேட்டு ஒரு சோகமா ஒரு மெலோடியா இருக்க அந்த மாரி பாட்டெல்லா கேப்பாங்க அப்ப நம்ம சொல்லுவோ எதுக்குப்பா இந்த மாரிலா ஒரு பழையசாங்கல கேட்டு எங்கள டார்ச்சர் பண்றீங்கோ புதுப்பாடு லவ் பாட்டு குட்டுப்பாட்டு வெய்ங்கனு சொல்லுவோ அதே அந்த பையன் வந்து இருபத்தஞ்சு வயசு ஆகும் போது அவே அந்த பாட்ட கேடக்குற அப்ப அவங்க அப்பா சொல்லுங்க ஏன்டா என்ன அப்ப சிரிச்சியே அவ அவனுக்கு ஒரு வயசுனு வரும்போது தானே வந்துட்டு அந்தந்த வயசுல என்ன என்ன பாட்டு கேக்கணுங் அளவுக்கு தோணுது அப்புடிங்க மாரி அவங்க அப்பா வந்து சிரிச்சுட்டு
ஆமா ஆமா கண்டிப்பா எல்லாமே அந்தந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த போல எல்லா மாறிக்கிறாங்க அவ்ளோதான் இப்போ என்ன ட்ரெண்டிங்கா இருக்கோ அதோட அப் அப் அப்டேட் ஆய்கிறாங்க
இப்ப வந்து எதையுமே நம்ம வந்து ஒருத்தன் கிட்ட வந்து வாய் வழியா சொன்னோம்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு புரியவே புரியாது இந்த மாரி வந்துட்டு அவங்கவுங்க வந்து தானா வந்து அனுபவிக்கும் போதுதான் அவங்களுக்கு என்னங்கறது உணர முடியுது வந்துட்டு ஏன்னா அந்த காலத்தில் அப்புடி இருந்த இப்படி இருந்த அப்புடின்னு சொன்ன அவுங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த அவ் அவங்களும வந்து பெற்றோர ஆகும் போது அது நம்ம அப்பா மாரி இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கும் போதுதான் வந்து அவங்களுக்கான அந்த வழி வேதன எப்படி எல்லாம் நம்ப அப்பா கஷ்டப்பட்டாரு அப்புடிங்கிற ஒரு
கண்டிப்பா நம்ம ஒரு பேரண்டட் ஆகும் போதுதான் அதோட உணர்வு தெரியு
கண்டிப்பா கண்டிப்பா ஓ உங்க அம்மா உங்க அம்மாவ நினைச்சு ஃபீல்
ஆமா ஆமா கண்டிப்பா அம்மா வந்து நா ங்க இது ஃபாதர் இல்ல அதனால அவங்க மட்டு தான் கஷ்டப்பட்டு படிக்கு அவுங்க ஒரு ஒர்க் போனதுனால நல்ல ஜாப்ல இருந்தனால என்னைய வந்து கர சேத்துட்டாங்க இப்ப அவங்க பண்ண ஒரு ஜாப் கூட நம்ம பண்ணல இல்ல அவுங்க எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த மாரி ஃபீல் ஆகுது வேறு ஒண்ணு இல்ல நா சிங்கிள் சைல்டு தா மேம்
ஓகே ஓகே சகோதரி அ நீங்க அம்மா உங்களோடதா இருக்காங்களா தனியா இருக்கங்களா சகோதரி அ கண்டிப்பா பொங்களுக்காக அவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த எடத்துக்குயிருக்கு போது நீங்க கண்டிப்பா உங்கள நல்லபடியா பா பாத்து
எனக்கு பிரதர் சிஸ்டர்ன்லா அவுங்க அ அப்பாவுல் ல அதுனால அவுங்கள எங் தனியா விட முடியல என்னால எங்க ஹஸ்பண்ட்டு எனக்கு சப்போர்ட் பண்றாங்க உம் அவுங்க நம்ம கூடயே இருக்கட்டு அப்டின்ம்பாங்க உம்
ஐ விஸ் யூ லெஸ் சகோதரி நம்ம வந்து நம்ம வந்து நம்ம நம் நம்ம கொழந்தையா இருக்கும் போது அவுங்க நம்மயு கொழந்தைய பாத்துக்கணு நம்ம ஏ அவளுகாக வேலேக்கு போனுட்டு நம் இந்த எடத்தில இப்டி இருக்க முடியுமா
கண்டிப்பா இப்ப கொழந்தைங்கள்னா வெளியே ஏதோ போயிருந்தா கூட ஒண்ணு இல்ல எங்க அம்மா வெளியே போயிருந் தாங்கனா எப்ப வருவாங்க எப்ப வருவாங்க கேட்டுருவாங்க அவுங்க இல்லாம இருக்க மாட்டாங்க அவ்ளோ கேரிங்கா பாசமா அவுங்கதா பாத்துக்கிறாங்க எனக்கு வந்து மாமனார் மாமியார் இல்லாத ரை எங்க வீட்டுக்கார் வந்து எங்க அம்மாவா அவரோட அம்மாவா பாத்துக்குவாரு
ஓ செரிங்க செரி அது என்ன சகோதரி ஒரு ஒரு வீட்ல வந்து பெரியவுங்கனு ஒரு வயசானவங்க வந்து இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா அவுங்களோட அறிவுரைய எல்லா கேட் டு நடக்கிறது நம்ம உ நம்ம தாழ்ந்து போ மாட்டோ அவுங்க சொல்ற அறிவுரையலா வந்து நம்ம வாழ் த்துக்கு வந்து ரொம்ப பயனுள்ளது அதே மாரி அவுங்க வாழ்க்கைய அத அனுபவிச்சி அவுங்க வந் வாழ்க்கைய வந்து அந்த வழி நடத்தி கொண்டு போ னது அவுங்களுக்கு நம்ம நமக்கு வந்து அறிவுர பண்றாங்க சில பேர் வந்து பாத்தீங்கனா சில பேர் இப்
படுத்தினாமா நம்ம பிள்ளைங்க நல்வழிப்படுத்துவாங்க
கண்டிப்பா சில பேர் பாத்தீங்கனா சகோதரி அந்த காலத்து பிள்ளைகளா வந்து ஒருத்தங்க அறிவுர சொன்னாங்க செரினு சொல்லி பெரியவுங்க சொல்ற அறிவுரய கேட்டு நடக்கறாங்களவுக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லுவாங்க இப்பெல்லா நம்மல்லா ஒரு ந சின்ன பிள்ளைக்கு தா அறிவுரே நீங்க பூம்பர் மாரி பேசாதீங்க அப்டினு சொல்லி அதுக்கு ஒரு பட்ட பேர் வச்சு நம்மளையு வந்து கலாய்க்கிற மாரி இப்ப இருக்கு
கண்டிப்பாதா ரொம்ப நார்மலா நம் ம ஏதோ ஒண்ணு இப்டி செய்யாதீங்க திட்டுறீங்க நீங்க அப்டிங்கறாங்க
கண்டிப்பா கண்டி
அ இ ஓ அப்ப சொல்லுவாங்க இது திட்றது கெடையாது ஒனக்கு வந்து அது செய்யாத தான சொல்றோ அத என்ன திட்டுறீங்க சொன்ன அப்டி நெனச்சுக்கிறாங்க அவுங்களுக்கு வந்து அந்த சொல்றதே பிடிக்காத அளவுக்கு இருக்கு
ஐயோ அவுங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்குலா சகோதிரி நீ வந்து ஒரு சொல் சொல்லிட்டீங்கனா போது அவுங்களுக்கு வந்து ஏய்னு மெரட்ட கூடக்கூடுது என்ன நீ என்னயே நீ மெரட்டுறீங்க அப்டிங்கிற மாரி அவுங்க தில் கேள்வி கேக்க ஆரம்பிக்கிறாங்க
எங்க வீட்டு பாப்பா பரவால்ல தம்பிதா கொஞ்சோ உம் இது மாரி ஸ் சொல்லுவா திட்டுறீங்க என்னைய அப்டிம்பாங்க அப்ப திட்டணுபா ஒனயல்லா அப்டியுபே திட்டுறதுனா என்னன்னு தெரியல ஒரு இத சொன்னா அது திட்டுறதா அவுங்க நெனச்
அவுங்க வந்து அவுங்க வந்து அவுங்களோட பாஷைல வந்து அது திட்டுறாங்கிற மாரி அப்டியே ஒஜினலா திட்னா என்னென்ன நெனப்
அவுங்களுக்கு அவுங்களோட மெச்சூரிட்டி அவ்ளோதா அதுனால அது அதுவே அவுங்களால தாங்க முள்ள அந்த வயசுக்கு
கண்டிப்பா செரிங்க சகோதிரி நமக்கான நேரம் முடிஞ்சு விட்டது வேறு அழைப்பில் நம்ம தொடர்ந்து பேசு
ஓகே சகோதரி தேங்க்யூ தேங்க்யூ